ம் தோழி நல்லா இருக்கீங்களா
ம் நல்லாருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே தோழி சாப்டாச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ம் சாப்டாச்சுங்க சாப்ட்டு வேலையெல்லா முடிச்சுட்டு கொஞ்ச ரெஸ்ட் டைம் இது நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க
நானு இப்பதா தோழி வேல எல்லா முடிச்சுட்டு வந்து உக்காந்துருக்கே நெக்ஸ்ட் பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்துருவாங்க அவங்களுக்ககா வெயிட் பண்ணிட்டு இருக்கே
ஓ செரி செரி செரிங்க இப்ப மழ பெஞ்சதுங்களா ஊர்லயெல்லா
ஆ மழ நெத்தி செம்ம மழங்க நல்ல மழ பருவமழையே பெய்யாம இருந்தது நேத்தி நல்ல மழ பெஞ்சது நல்ல காற்று நல்லா காற்று பலத்த காற்று வீசினுச்சு அதுக்கேத்த மாதிரி மழையு நல்லா பெஞ்சது நேத்திக்கு
பரவால்ல இருக்கிற வெயில் கொஞ்ச தனிச்சு விட்டுருக்கு அப்டி வெப்பத்த
ஆமாங்க தோழி பருவமழையே பெய்யாம இருந்ததுக்கு இப்ப நேத்திதா இந்த வருடத்திலேயே நே நேத்தி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மழ பெஞ்சது ரொம்ப நாள் கழிச்சு அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருந்தது மழையே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வெயில இருந்ததுக்கு நேத்து பெஞ்ச மழ எல்லா மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு
அதுஅதா பரவால்ல இருக்கட்டு பாவோ இந்த செடிய எல்லா தண்ணி இல்லாத எல்லா ரொம்ப வாடி போயிருந்துச்சு வெயில்ல நம்ம எவ்வளதா தண்ணி ஊத்தனாலு அதுக்கு பத்தவே இல்ல ம்
நம்ம வாடறது பத்தாதுன்னு பாவோ இந்த செடிகளு இந்த மழையெல்லா இல்லாம ரொம்ப இதா இருந்து ச்சு நேத்து பெஞ்ச மழைக்கு இப்ப எல்லாமே கொஞ்சோ நல்லா புத்துணர்ச்சியா இருக்கு நம்பளு க்கே இவ்ளோ சந்தோஷமா இருக்கு அதே மாரி செடிகளையும் பாக்கற அப்ப நல்லா அந்த மழ தண்ணி பட்டோனே நல்ல ஒரு ஆ புத்துணர்ச்சியா இருக்கிறத நம்ளால உணர முடியுது
கண்டிப்பா கண்டிப்பா நாம எவ்வளவுதா தண்ணி ஊத்துனாலு அதுக்கு அவ்வளவா பத்துறது இல்ல ஏன்னா சைடுல இருக்கிற ஹீட் டுக்கு அதுக்கு அப்டியே டக்குன்னு ட்ரை ஆயிடுது தவிர அதுக்கு அவ்ளோவா தண்ணி பத்தமாட்டேங்குது
ஆமாங்க தோழி இது மாரி இயற்கையா அந்த மழ எல்லா பொழியறப்ப பாத்தீங்கன்னா அதுக்கான இந்த அந்த சத்துல இருந்து எல்லாமே இந்த மழை நீரு குடுத்துறது நல்ல வள வளர்ச்சி இருக்கு அப்புற தோழி உங்க இப்ப குழந்தைங்களு கள ஸ் அ ஸ்கூல்ல எந்த மாரி ரியான ஒரு ரூல்ஸ்ல்லா போட்டுருக்காங்க இப்ப நெறைய என்னென்னமோ ஃபாலோ பண்றாங்க அங்க எதுவு கொழந்தைங்களுக்கு ஏதவு இது பண்றாங்களா
இல்லங்க இவ காலையில்ல நார்மல் எயிட் தேர்ட்டிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகு இவளுக்கு அ ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ தேர்டி த்ரீ ஃபார்ட்டி கம்ளீட் ஆயிடு
ஓ சரிங்க தோழி நீங்க போய் விட்டுட்டு அழச்சிட்டு வர மாதிரியா இல்ல ஸ் கூல்லயே வாகனம்லா இருக்கே அதுல அனுப்பி விடுறீங்களா
இல்ல இல்ல ஸ்கூல் வேனே வருதுங்க இங்க நம்ம வீட்டுக்கிட்டயே ஏறிக்குவாங்க இங்கேயே எறக்கி விட்
ஆமாங்க தோழி இதுதா நல்லது ஏன்னா நம்ம இது மாதிரி காலையில அனுப்பி விட்டு டுட்டு கொஞ்ச நேரமாச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து ஈவ்னிங் வரப்ப இது மாரி எதாச்சு ஒரு ஸ்னாக்ஸ் செஞ்சு வக்கலா ஆ அது மாரி நம்மளு கொஞ்சோ டைம் இருக்கு இதே நம்ம காலையிலயே போய் நம்ளே விட்டுட்டு நம்ளே அழைச்சிட்டு வருது இது மாதிரி ஒரு ஸ்கூல் வண்டியே வரதுனால நம்மளுக்கு கொஞ்சோ நல்ல டைம் இதாருக்கு அது மாரி பத்தரமாவு போய்ட்டு அவுங்களே அழச்சிட்டு வந்து விட்டுருவாங்க
ம் கண்டிப்பா இப்ப நாம்ப போகணு அப்டின்னா காலையில கண்டிப்பா கண்டிப்பாங்க இப்ப காலையில நம்ம போகணுனா அவுங்களோட நம்மளு ரெடி ஆகணு அவுங்கள ரெடி பண்றதுக்கே டைம் சரியா இருக்குது பட் இப்ப நம்மளலு சேந்து வேக வேகமா ரெடி ஆகி டைமுக்கு கொண்டி கூட்டி போய் விடணு வேற இப்பல்லா லேட்டா போனா ஸ்கூல்ல பேரன்ட்ஸே கூட்டி போறாங்கன்னாலு அலோடு கெடையாது டைம் தாண்டி வந்துட்டீங்க அப்டின்னு உள்ள விடுறதில்ல ஆமா ஸ்கூல் வேன் லேட்டா போச்சு னா அவுங்களுக்கு பிரச்சன கெடையாது டிராபிக்னு சொல்லிடுறாங்க பட் அது நாம கூடி லேட்டா விட்டோனா அ ஏத்துக்கறதில்ல டெய்லி இதே பண்றீங்க அப்டின்ற மாதிரி நெறைய பேரண்ட்ஸ் வந்து வீட்ல ஆமா பேரண்ட்ஸே விட்டாலு அலோடு கெடையாது டைமுக்குள்ள விட்றனு
ம்
ஹாமா எடையில எதாது பர்மிஷன் வேணு அப்டினாலு நம்ம கூட்டிட்டு வந்தர்லா வீட்டுக்கு அது ஒரு எமர்ஜென்சி இப்டி போறோ அப்டினாலு விடுவாங்க பட் டைமிங் கரெக்ட்டா மெயின்டன் பண்ற மாரி ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ் பாலோ பண்ணுவாங்க
ஆமாங்க தோழி இப்பல்லா வந்துட்டு எல்லா இதுலயுமே கொஞ்சோ ஸ்ட்ரிக் ட்டா பாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏனா அந்த பசங்க
க
போன்னாலேயே ரொம்ப இதாகிடுறாங்க அதுனால எல்லா விஷயத்திலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல வந்துட்டு நல்லா ஒரு ப்ராப்பரா ரூல் பண்ணி ப்ராப்பரா கயிட் பண்ணி ஒரு நல்லா கொண்டுட்டு போறாங்க அத கொஞ்சோ வரவேற்கத்தக்கதா இருந்தாலு கொஞ்சோ அந்த கொ கொழந்தைங்களுக்கு கஷ்டமா இருக்கு அவ்ளதா
காலையில நம்ம டைமிங் நம்ம மெயின் ட்டெய்ன் பண்ணனு ம் ம் நம்ம கரெக்ட்டா பாலோ பண்ணிட்டோம்னா தா அவுங்களுக் காலையில நேரமா எழுப்பி விட்டு வேக வேகமா ரெடி ஆகு ரெடி ஆகுன்னா ஆகுறதில்ல ஸ்லோவா அங்க பாக்கவு இங்க பாக்கவு அது டைமிங் சரி வரதில்லன்டு அப்புறோ வேற ஸ்கூல் வேன்லேயே போட்டுட்டோங்க ஸ்கூல்லேயே வேன்லேய போயிட்டு வந்துருவா இன்னொன்னு அப்பப்போ மழ வேற வந்துட்டுருக்குறதுன்றனால நம்ம போய் கரெக்ட்டா கூட்டிட்டு வர முடியறதில்ல வண்டில ம் வண்டில போய் வரது ரொம்ப சிரமமா இருக்குது இது
ஆமாங்க தோழி நம்மளுக்கு இதே வண்டினா ஆ நம்மளுக்கு அதேதா தோழி இந்த மாரி ஸ்கூல் வண்டியே வாசல்ல வரு அதுல இது பண்ணிட்டா பசங்க அதே மாரி சேந்தரத்திலேயே வந்து எறங்கிருப்பாங்க நீங்க சொல்ற மாரியே நம்ப கெள பசங்கள கெளப்பறதே பெரிய பிரச்சனையா இருக்கு இதுல நம்மளு சேந்து கெளம்பி போய் விட்டுட்டு அழச்சிட்டு வர்றது நம்மளுக் கு ரொம்ப கஷ்டமாயிடு இந்த மாதிரி ஒரு பெசிலிட்டிஸ் இருக்குறது நம்மளுக்கு சின்னதாக இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா ஸ்கூலுக்கு லா ஸ்நாக்ஸ் எந்த மாரி குடுத்துடுவீங்க
ஸ்நாக்ஸ் லா வந்துட்டு நம்ம ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இங்க ஜங்க் ஃபுட்டு் இந்த பேக்கெட் ஐ ஜம்ஸ் லா குடுக்க கூடாது அப்டின்னு சொல் தராதனால நா விட்டுட்டே கருப்பு கொண்டக்கல்ல பேர்ச்சபலோ நட்ஸ் அது மாரி நா பாத்தீங்கன்னா வீட்லயே வந்து க அந்த எள்ளுருண்டலா செஞ்சு நம்மளே புடிச்சி வைக்கிறது அதுல அந்த நாட்டு சக்கர அ பனைவெள்ளம் அது மாதிரி கொஞ் ஹெல்த்தியா சேர்த்துட்டு அந்த ஏலக்கா அதலா போட்டு நம்மளே உருட்டி வச்சிட்டு அத குடுக்குறப்ப நம்ம செஞ்சத நம்ம பசங்க சாப்பிடறப்பே நம்மளுக்கு ஒரு தனியா ஒரு சந்தோஷோ வருது அத பசங்களே விரும்பி சாப்பிட இது மாதிரியான பாக்கெட் ஐடம்ஸ் அடைச்சி குடுக்கறதுக்கு இது மாரி ஒரு எள்ளு முட்டாய் லா அவ்ளோ நல்லது இப்ப அது மாரி ஒரு ஒரு வாரமு ஒரு ஒரு இது குடுக்குறது ஃபர்ஸ்ட் இப்ப குடுத்தன்னா அடுத்த வாட்டி அந்த பச்சஉருண்ட அதுல வந்துட்டு பச்சபயிரல அத செஞ்சு குடுக்கறது ஆ ஆமாங்க தோழி இல்லாட்டி வந்துட்டு அந்த நட்ஸ்லயே வந்துட்டு அந்த முந்திரி பிஸ்தா அதெல்லா உடைச்சிட் டு அதையுமே நம்ம இது மாரி அ மிக்ஸ் பண்ணி குடுத்தம்னா அதையுமே நல்லா சாப்ட்றாங்க
ம் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நம்ம கடையில வாங் அ இப்ப நம்ம கடையிலயே வாங்குறோ அப்டினாலு அ இப்ப கடையில வாங்கறதுமே பாத்தீங்கன்னா அவ்ளோ ரேட்டு தா விக்கிறாங்க கம்மி ரேட்டு கிடையாது இப்ப கால்கேஜி அ இரநூறு ரூபா முன்னூற் ரூ இரநூத்தம்பது ரூபா அப்டிங்கறாங்க அதே ரேட்டுக்கு நம்ம நட்ஸ்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லா வாங்கிக்கலா டரைஃப்ரூட்ஸ்
ஆமாங்க தோழி நம்ம அத வாங்கி குடுக்கற்த் க்கு இப்ப நம்மளா செய்றப்ப அத நம்ளுக்கு நம்ம செஞ்சத நம்ம பசங்க சாப் பிட்றாங்க விரும்பி சாப்பிடறாங்ககிறப்ப நம்மளுக்கு அது ஒரு தனி சந்தோஷமா இருக்குது
கரெக்ட் கரெக்ட் அ சோ இந்த மாரி பன் ஐட்டம்ஸ் இந்த மாரி எல்லா அவாய்ட் பண்ணிடறது பெட்ரு இங்க இவங்க ஸ்கூல்லயுமே பாத்தீங்கன்னா அப்டி ஜங்க் ஃபுட்ல்லா அளவுடு கிடையாது இன்னொன்னு வாட்டர் பாட்டிலு கூட ஸ்டீல்ல தா எடுத்துட்டு போடும் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்றதுக்கு இல்ல அ அதுல்ல ரொம் ப ஸ்டிட்டாவே பாலோ பண்ணுவாங்க அப்டி இருந்ததுன்னா அடுத்த நாள் பேரண்ட்டுக்கு இன்பார்ம் பண்ணிருவாங்க அன்னைகே இனிமேல் குடுத்து விடாதீங்க அப்டின்ற மாதிரி ம் ஆமா இன்னொன்னு ஜங்க் ஃபுட் எடுத்துட்டு போனா ஒரு கொழந்தைங்க அதையவே பாக்குது இல்லையா சோ மத்தப் இன்னொரு கொழந்த வந்து ஹெல்தியா ஃபுட் எடுத்துட்டு போனாலு அதுக்கு தெரியாது அது ஹல்திஃபுட்டு தாங்கறது பட் இத பாத்த உடனே என்னாகுன்னா ஜங்க் ஃபுட்டு இதாயிரு ம்
பாக்கெட் ஐட்டம்ஸ் தா விரும்புறாங்க
கரெக்ட்
நம்ம இது மாதிரி ஹெல்தியா குடுத்துட்டு ஒவ்வொரு மத்தவங்க இது மாதிரி எல்லாருமே எடுத்துட்டு வரப்ப சேரி இதுதா சாப்புணு இதுதா ஹெல்தின்ட்டு அந்த புள்ளைங்களு புரிஞ்சிகி ட்டு அந்த பேக்கெட் ஐட்டம்ஸ் எல்லா அவாய்ட் பண்ணுவாங்க நம்மளு எல்லாத்தையு இது மாரி வீக்லி வீக் வீட்லயே ஒரு மாரி சேட் மாரி போட்டுட்டு ஒரு நாள் அந்த கொண்டக்கல்ல பழங்கள் இந்த மாறி உருண்ட நட்ஸ்சு பேரிச்சம்பழோ அது மாறி மாத்தி மாத்தி குடுத் தம்மா கொழந்தைங்களுக்கு நல்லது இது மாறி மத்த பிள்ளைங்க பாக்கறவுங்க இந்த பாக்கெட் ஐட்டம்ஸே சாப் பட்ற பிள்ளைங்களாவு அ இது மாறி மாத்திப்பாங்க
கரெக்ட்டு கரெக்டுங்க இப்ப நா என்ன பண்ணுவேன்னா தட்டப்பயிறு அ இன்னிக்கு மதியோத்துக்கு நானு தோச காலைல ஊத்தியிருந்த அதுவே எடுத்துட்டு போயிட்டா இவளுக் கொஞ்சோ மோஸ்ட்லி டிஃபன் ஐட்டம்ஸ் எடுத்துட்டு போறது கொஞ்சோ விருப்போ அதனால அதுவே காலைல என்ன பண்றமோ அதே மதியத்துக்கு எடுத்துட்டு போயிருவா ஸ்பெஷலால்லா எது பண்ண வேண்டான்னுருவா அதனால அது ஒண்ணு அ ஆமா ஆமாங்க இன்னொன்னு நா ஸ்நாக்ஸ்க்கு என்ன பண்ணுவேன்னா இந்த தட்டப்பயிறு பச்சப் பயிறுலா நைட்டே ஊற வச்சு வச்சிருவே காலைல எந்திரச்சோன்னே வேக வச்சிட்டு அத குடுத்து உட்டுருவே ஸ்நாக்ஸ்சுக்கு
ஓ அத வந்துட்டு ஏதோ ஒரு மொளக்கட் டி பண்ணா அது இன்னு ஹெல்த் பெனிஃபிட்டுன்னு சொல்லுவாங்க அத பத்தி உங்களுக்கு ஏது தெரியுமா
கரெக்ட்டு நா மொள கட்னதில்ல இது வரைக்கு பாத்துருக்கே பட் யூடியூப்லல்லா பட் அந்த அளவுக்கு எனக்கு டைம் பத்தறதுல்ல கொஞ்சோ அடுத்த அடுத்த வேலைன்னு பிஸியா இருக்கறதுனால அந்த மொளக்கட்ற வேலைக்கு இன்னும் போகல பட்
ஓ அதா தோழி இப்ப நீங்க வந்து ஊற வச்சு குடுக்கறதோட அத நம்ப மொள கட்டி கொடுத்தா அதுல இன்னு ப்ரோ ட்டீன் சத்து அதிகமா இருக்கு சொல்றாங்க அடுத்த வாட்டி பண்றப்ப இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங் தோழி ஆ சொல்லுங்க அந்த தட்டப்பயிர வேகவச் சி சுண்டலோட செஞ்சு சாப்பட்ற மாரியா
ம்ஹும் தனியாவே இப்ப நம்ப ஒரு நாளைக்கு பச்சப்பயிறு ஊற வெக்கறோனா அத மட்டு வேக வச்சி அன்னைக்கு ஸ்னாக்ஸ் குடுத்துவுட்றது அடுத்த நாள் தட்டப்பயிரு சுண்டல்லு ஒரு நாளைக்கு இந்த மாரி அத மட்டுமே ஊற வச்சுட்டு வேக வச்சு கொடுத்தர்றது டெய்லி ஒரு ஒ அ ப பருப்பு சாப்பிட்ற மாதிரி
அ ஓ சரிங்க தோழி இது மாரி பருப்பு ஐட்டமா சேத்துக்கறது கொழந்தைங்களுக்கு ஒரு ந ல்ல இது நான்வெஜ்லா கொழந்தைங்க சாப்ட்ருவாங்களா அசைவோ விரும்பி சாப்டுவாங்களா இல்ல சைவோ விரும்பி சாப்டுவாங்களா
அவ்ளவா விரும்பி சாப்பிட்றதில்ல நான்வெஜ்ஜூ கொழம்பு இந்த மாரி கிரேவியா இருந்துன்னா சாப்டுவாங்கள பட் இந்த சிக்கன்னு மட்டன் பீசஸ் எல்லா இருக்குதுன்னா அத மென்னுட்டு முழுங்க முடியறது இல்ல
ஓ
அது ஒரு இஷ்யூவா இருக்கு பட் விரும்பி சாப்புடுறாங்க அப்டின்னா அதே அ அ சிக்கன் சிக்ஸ்டிஃபை இந்த மாரி எதாது போடுறோ பொரிச்சி தரோ கொஞ்சோ ஆ அந்த மாரி ஏதாவது பண்ணனோம்னா ஆ கொஞ்சோ டெக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு பண்ணி நாம பொறிச்சு குடுக்குறோ பண்ணி குடுக்கறோனா அதெல்லா உள்ள போயிடுது
ஓ சரிங்க தோரி அப்பன்னா நீங்க வந்துட்டு அந்த வெஜ்லயே வந்துட்டு அந்த பன்னீர் அ காளான் அதெல்லாமே இதே மாரியே இந்த சிக்கன் ப்ராசஸ் சிக்ஸ்ட்டிஃபைவ்க்கு பண்றதே அந்த இதே வந்துட்டு நீங்க இதுலயுமே அத ட்ரை பண்ணி பாருங்க அந்த வெஜ்ஜிலயே வந்துட்டு இந்த பன்னீரு பன்னீர் சிக்ஸ்டி ஃபைல மஷ்ரூம் சிக்ஸ்டிஃப்பை அது மாரி பண்ணி கொடுத்தீங்கனாலு கொழந்தைங்க விரும்பி சாப்புடுவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா
ஓகேங் சிஸ்
ஓகே சிஸ் ஓகேங் சிஸ் வேன் வர டைம் ஆயிடுச்சு
ஆ நானு போய் எ கொழந்தைய அழஸ்ட்டு வரே நீங்களு பாருங்க நம்ம ஃப்ரீ ஆய்ட்டு இன்னொரு நாள் பேசலா
ம் ஓகேங்க ஓகே
ம் ஓகேங் தோழி வச்சுற
ம் ம் ஆ தேர் சரிங்க